வணக்கங்க
ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க என்ன பண்றீங்க ஆ கேக்குதுங்க தோழி
சலாமா
ம் சொல்லுங்க தோழி ஆமா தோழி
அவ்ங்க ஆமா அது நம்ம வந்து மீன் கொழம்ப வந்து பச்ச மிளஹா புளி, மிளகா இத ரெண்டையு நம்ம சேத்துகிட்டம்னா நல்லாருக்கு அதோட வாசனயே
ம்
பாருங்களே மீன் சேத்து நல்லா கொதிக்க உட்டதுக்கப்றோ கருவேப்பில்ல போட்டு நம்ம எறக்கீர்லா
உஹ
மீன் கொழம்புல கருவேப்பில மட்டுந்தா போட்டுப்போ மல்லி போட மாட்டோ மல்லி தழ போட மாட்டோ
ஆ இங்க மல்லி எல போட மாட்டோ மல்லி தூள் போடுவோ அப்பறோ வந்து கருவேப்பில வந்து அம்மா எப் எப்ப போடுவாங்கன்னு தெரல நா அதெல்லா பாத்தது இல்ல பட் வந்து கருவ
ஆ அதாவ மல்லி தூள் வந்து நம்ம தா அந்த கொழம்புத்தூள் அரைச்சு வெக்கிறோல்ல அதுலயேதா வந்துருது இல்ல கொழம்புத்தூள் வீட்டுல வந்து நம்ம கொழம்புத்தூள் அரைச்சு வெக்கிறோ அதுல என்ன தனியா போடம்பு
நாங்க வந்து அத அரைக்க மாட்டோ அம்ம வந்து அந்த டைம்ல வந்து அந்த தேங்கா எல்லா போட்டு அரைசுறதுதா எங்க வீட்டுல அந்த மசாலா
அதாவது எங்க வீட்டுல வந்து மீன் கொழம்புல மாங்கா இருக்கும் புளி அதிகமா சேர்த்துப்போம் அதே மாதிரி காரம் அதிகமா சேத்துப்போ
ஆ எங்க எங்க வீட்டுல காரோ இல்லேனா யாருமே சாப்பிட மாட்டோ
கா இது வந்து மீன் கொழம்பு தான அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கு சாப்பிடடுறதுக்கு
ஆ நீங்க வந் து வே லைக் ஆனோனு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா
என்னது
கொழம்பு ஆணும்ன்னு சொல்லுவாங்க லைக் எங்க ஊர்ல அதை தேங்கானும்ன்னு சொல்லுவாங்க
ஆ
ம மத்த எடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல லைக் எப்படி சொல்றதுக்கு தேங்கா இருக்குல்ல தேங்கா துருவிட்டு அதில வந்து கொஞ்சு மஞ்ச பொடி அப்புறோ வந்து வத்தல் வத்தல் பொடி போட்டு ஆ அது கூட கொஞ்சு புளி அப்புறோ மூணு வாட்டி போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஊத்தி அரைக்கணு அரைச்சுட்டு நம்ம ஒரு கடாயில வந்து அ தாளிக்கிற மாரி எப்படி சொல்றதுக்கு கொஞ்சோண்டி தேங்காய் எண்ணெயில கோ ஆ சின்ன வெங்காயம் இருக்குல சின்ன வெங்காயத்த வெட்டி போட்டு அது கூட கடுக்கு எல்லா போட்டு நல்லா வசக்கிட்டு இது ஊத்திட்டு லைட்டா உப்பு போட்டுறணு போட்டுட்டு இத வந்து எப்படி சொன்னதுக்கு ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது இந்த கொழம்ப
உம்
அப்படி லைட் லைட்டா வந்து நல்ல சூடாயிட்டு இந்த டைம்ல கொதிக்கிறோ அப்படின்னு தெரிசவொடனே ஆஃப் பண்ணிக்கணு ஏன்னா கொதிச்சுன்னா கொழம்பு வந்து எப்படி சொல்றதுக்கு பால் வருல்ல பால் தெரையிற மாரி இந்த கொழம்பு திட்டு திட்டு ஆயிரு சோ அந்த டைம்ல இரு சாப்பிட்டா இந்த கொளம்பு வந்து ரொம்ப ஈஸியாகவு இருக்கு சாப்பிடறதுக்கு நல்லாவு இருக்கு
உம் உம் இது எப்படி சொல்றீங்க தேங்கா ஆ சின்ன வெங்காயோ அந்த வடகமு வடகம் அந்த தாளிப்பு வடகம் அதுதான சொல்றீங்க
ஆ அப்படிதா இன்னிக்கு எங்க அம்மா அப்படிதா செய்வாங்க லைக் தேங்கா இங்க ஆணும்ன்னு சொல்லுவாங்க ந நெறைய எடத்துல வெறு வெறு கொழம்புன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறே
ஆ இல்ல அது வந்து கொழம்பு இது இப்ப நீங்க சொல்றதே வந்து நாங்க தொவையலா செஞ்சி சாப்புடுவோ வடகத்தொவ வடகதொவையல்னா எப்டி எப்படின்னா நம்ம புளி சாதம் லமன் சாதம் தேங்கா சாதோல்ல செய்றோம்ல
ஆமா
அதுக்கு வந்து இத சை சைடிஷா வச்சு சாப்பிட்டம்னா நல்லா இருக்கு அதாவது தேங்கா ஆ கொஞ்சமா காஞ்ச மிளகா கொஞ்சோன்டு வெங்காயோ அப்புறோ கொழம்புக்கு தாளிக்கிற வடக வடகோ இருக்குல்ல அது கொ அது கொஞ்சு வச்சி அ லேசா வந்து வெருஞ்சட்டில லைட்டா வறுத்து விடணு ஏனா வைக்கிரோல தேங்கா வந்து சீ வீணா போன பொருள் வீணா போய்டு தேங்கா லேசா நம்ம அத வறுத்துட்டோனா வீணா போகாது என்ன வேணா விட்டு வறுத் இல்லனா சு சும்மா கூட வருதுக்லா அ காஞ்ச மெளகா உப்பு இத வச்சி ஆ நல்லா அரைக்கிணு தண்ணி விடாம தொவையலுக்கு அரப்போல்லயா திக்கா சும்மா தண்ணி தெளி தண்ணி தெளிச்சு அது மாரி தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு அரச்சிட்டம்னா சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டுக்லா
ஓ எங்க வீட்ல வந்து இது வந்து தொவையிலுமா பண்ணுவாங்க பட் இது வந்து சாம்பார் குழம்பு பண்ணிப்பாங்க லைக் டைம் கொஞ்ச கம்மியாருக் ஒரு டைம் பண்ணிக்லா தென் இது கூட வந்து ஃபிஷ் ஃப்ரை சால மீன் இருக்குல சாலமீன பொறிச்சு பண்ணி சாப்ட்றது இதல்லா குடிச்சு சாப்ட்டா சு ப்பரா இருக்கூ
ஆ ஆ
இது கூட நீங்க வந்து மீன் கொழம்பு இருக்குல்ல லைக் இந்த காம்பினேஷன் நல்லா இருக் இந்த கொழம்பும் மீன் கொழம்பு சேத்து சாப்ட்டா அது டேஸ்ட் தனி டேஸ்டி குடுக்கூ
ஓ ஓ அ இந்த மாதிரிதா நா நாங்க நான் அதிகமா நா வந்து புளிசாதோ செய்ற அப்டின்னா நா இந்த தொவயல் வச்சிருவ ஏன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு என் தொவையல் ரொம்ப புடிக்கூ
ஓ
த்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இந்த வடக தொவயல் அவுங்க விரும்பி சாப்டா புடுவாங்க அ அதே மாதிரி மாங்கா தொவயல் செஞ்சிறிகிங்ளா மாங்க
நா வந்து எதுமே செய்ய மாட்ட அம்மாதா எல்லா செய்வாங்க ஆனா இதுவரைக்கு செய்தமாரி ஞாயபகம் இல்ல
சட்னி நல்லாக்கூ
ஹலோ தோழி கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்